ஹலோ
அ சொல்லுங்க
ஹலோ அ
ஹலோ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
அ
உங்களுக்கு கேக்குதா‌ நா பேசுறது எல்லாரு நல்லா இருக்காங்க
அ அண்ண நல்லா இருக்காங்களா
ம் நல்ல இருக்காங்க சாப்ட்டீங்களா இல்லியா காலையில
அ காலைல சாப்பாடு எல்லா முடிஞ்சிரு
அழச்சிட்டு போய் அழச்சிட்டு போயிட்டு வந்துட்டோ ஒன்னு பிரச்சன இல்லன்னு சொல்லியிருக்காங்க பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்ப வர சொல்லியிருக்காங்க
அப்பிடியா செரி செரி முன்னத விட இப்ப ஒடம்பு பரவாயிலல்ல
ம் பரவாயில்ல இப்ப மருந்து மாத்திரா குடுத்துருக்
அ அ அ சேர் சேரி எங்க வீட்டுகாரங்கதுக்குதா ஒடம்பு செரியில்ல
என்னா பண்ணுது
அ இந்த வெயில அலையிறது அங்களுக்கு ஒத்துக்கவே இல்ல அவருக்கு ஸ்டொமக் அப்சொட் இருந து அதுக்கப்றௌ ஜோரோ வேற
ம் அது வெயில் நேரத்துல நம்ம எதாவது ஒடம்புக்கு கூலிங்கா மாதிரி அ ஒடம்புக்கு வந்ததுக்கு அப்றோ குடிக்க கூடாது அதுக்கு முன்னாடியே எதாவது சாப்பிடனு
கரெக்டு தா அவங்கள்டிட்ட நா சொல்றே சொன்னா எங்க கேட்பண்ணே வெயில இருறான எதாச்சு எளனி இந்த மாரி மோரு கீரு எதாவது எடுத்துட்டு போங்க அப்டின்னா சூடாயிடுது அப்டி ங்கிறாங்க மோர் எடுத்துட்டு பாட்டில் சூடாயிருதுங்கிறாங்க
அதாதா அது அந்த நேரத்துல நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒடம்புல தண்ணி சத்து ரொம்ப கொறஞ்சதுக்கு அப்றோ அப்றோ தா ஒவ்வொரு சிம்டம்ஸா பண்ணு
ஆமா அப்பிடிதா இருக்கு போங்க அ இப்பதா ஆஸ்பத்திரி அழச்சிட்டு போய் அட்மிஷன் போட்டு அப்றோ ட்ரிப்ஸ் எல்லா போ கூட்டிட்டு வந்திருக்கே திரும்ப வேலைக்கு போயிருக்காங்க
இது நம்பளுக்கே பரவாயில்ல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா என்ன பண்றது அதெல்லா எது எதுவுமே சொல்றதே கேட்க மாட்டினுது
தண்ணியதா குடிக்கவே மாட்டேங்குதுல்ல ஜூஸா போட்டு குடுத்தாலு எங்க சின்னது குடிக்க மாட்டேங்குது செரி தண்ணி தா குடிக்க மாட்டேங்குது ஜூஸ் கு
கருப்பு கலரு இருக்குல்ல
ஆமா
இந்த பாட்டில உள்ள அ ஜூஸ தா எல்லா குடிக்கிறேங்குது நம்ம போட்டு குடுக்குற ஜூஸ்சு எதுக்கு புடிக்க மாட்டேங்குது
ம் ம் சேர் சேரி அது மேரினா கூட இதுக குடிச்சுதுனா கூட தேவலா போல இருக்கே அது மாதிரிதா குடிக்க மாட்டேங்க இதுங்களே
வேற எதாவ்து நம்ம சாப்பாட்ல ஏதாவ்து அ குளிர்ச்சியா உள்ளது ஏதாவ்து கலந்து குடுக்க வேண்டியதா வேற ஒன்னு வலி கெடையாது இந்த இதுல சின்ன புள்ளைங்கள பொறுத்த த்த வரைக்கூ பெரியவுங்க கூட நம்ம எதோ ஆ அதயு இதயு சாப்ட்ரலா
ஆமா அப்டிதா ஓடுது செரி கால்ல சாப்பாட்ல்லா ஆயிடுச்சி டிஃபன் முடிஞ்சிருச்சா
ம் முடிஞ்சிருச்சி இப்ப மதிய சமைச்சிட்ருக்க
என்னா சமையலு
மீனு மீனு கொழம்பு மீனு வறுவல் நேத்து வாங்கி கழுவி வச்சிட்டு தா நாங்க எங்க அத்த வீட்டுக்கு பேயிட்டோ
ம் ம் கோவில் திருவிழா எல்லா முடிஞ்சுட்டா
ஆ எல்லா முடிஞ்சுட்டு அது எங்க ஊர்ல மூணா நாள் திருவிழா நடக்கும் மீனறுவலா அத அம்மா கழுவுப்பவே என்னா பண்ணுவாங்க ன்னா மஞ்சதூளு உப்பல்லாம் போட்டு பெசஞ்சி வச்சிருவாங்க கழுவீட்டு வந்ததுக்கா ஒடனயே அதுக்கு கப் கொஞ்சோ நேரோ கழிச்சி அது பெருன்ஜீரகோ நுனுக்கி போட்டு மொளகாத்தூளு அப்பறம் அப்பற வெங்காயோ கொஞ்சோண்டு அரிஞ்சி போடுவாங்க
அ அ
அவ்ளோதா கொஞ்ச நேரொ வச்சிருந்து அப்டியே எண்ணையில போட்டு பொறிக்க வேண்டியதா
ம் நா நானு அப்டித்தான் பண்ணுவேன் அதுல என்ன பெருஞ்சீரகோ சின்ன வெங்காயோ கருவப்புள்ள அ மூணயு போட்டு நல்லா ஒரு ம் இடிகல்ல போட்டு நல்லா நசிக்கிட்டம்னா கொஞ்சோ நல்லா நசி கிட்டம்ன்னு வச்சுங்க அதோட மெளகா தூள் போட்டு கொஞ்சோண்டு எண்ண ஊத்தி பசஞ்சு வச்சுட் டோனாக்கா பொறிக்கும்போது நல்லா இருக்கூ
ம்
ம் மீனு தா கெடக்கில பேருக்கே மீன் தா இப்ப கெடக்கில பேருக்கே
மீனு கெடக்கிலதா நேத்தி இங்க ஒரு லேடிஸ் ஒருத்தவுங்க ஒரு அக்கா கொண்டுட்டு வருவாங்க
அ அ
அவுங்க மீனு கூட வரும்ல அதுல வந்தது அதுல இந்த காணாங்கெண்ட மீனூ இந்த துள்ளுகெண்ட மீன்லயே நகர மீனுன்னு சொல்வாங்க தெரியுமா
அ அ
அது வாங்குனோ அப்பறோ கெண்ட மீன மட்டு வாங்கி கொழம்புக்கு வச்சிகிட்டு இதெல்லாம் போட்டு வருத்தரலாம் அப்டின் டு வச்சிட்டோ
ஓ ஓ நாட்டு மீனா எல்லாமே
நாட்டு மீனு ஒரு மீன் தான் நாட்டு மீன மட்டு கொழம்பு வச்சிட்டு கடல் மீனு கெடச்சிது அத வறுத்துருவோ அப்டின்ட்டு ரோஜ் இருக்கு
சேரி சேரி பரவால்ல இங்க இங்கதா மீனே சுத்தமா கெடைக்க மாட்டேங்குது போங்க என்ன சமக்கறது என்ன சமக்கறதுன்னே இப்ப மத்தியானத்துக்கு என்ன சமக்கிறதுன்னு தெரியாம உக்காந்துருக்க இனிமேதா ஏதாவ்து சமைக்கணு கால வேலயே இப்பதா முடிஞ்சிச்சி இந்த பாத்திரம்ல்லா தேச்சி போட்டுட்டு அ சட்னியரச்சி சாப்டுட்டு
எனக்கு வீட்ல ம் வீட்ல இருக்கறதே ரொம்ப அலுப் பா இருக்குங்க அதுக்கு முன்னாடி வேல பாத்துட்ருப்போ தெரியாது வேல வேலன்ட்டு எதாவ்து பறந்து பறந்து செய்ற மாரி இருக்கூ இப்ப என்னான்னா வீட்ல ஒரு வேலயு இல்லாம இருக்குறது காலு கையெல்லா கடுக்குது ரெண்டு மூண் நாளா அலைஞ்சது வேற
ம் ம் ம் ஒடம்பு வெயில் வேற அதுவே பாதி டயர்டா இருக்கு நமக்கு
ஆமா வெயிலு கிளைமேட் வேற சேஞ்ச் ஆகுதுல மழை பெய்தா இல்லையா அங்கல்லா
ஏ நல்லா பெஞ்சுட்டு இருக்கு நேத்து நல்ல மழ இப்ப ஆனா மழ பெய்யல ஆனா ஆமா மழையு பெய்யல வெயிலு அடிக்கேல காத்து அடிக்கல ஒண்ணு அடிக்கல இந்தா கம்முனு கெடக்கு ஒண்ணு மழ பெஞ்சா மழ பெய்யனு அப்படில்லனா வெயில் அடிச்சா வெயில் அடிக்கணு நம்ம நம்ம காத்தே வீசாம அப்டியே ம் ம் நேத்து அப்டிதா இருந்துச்சு திடீர்னு பாத்தா நல்லா மழ பெஞ்சது எங்க மாமனார்க்கரு போன் அடிக்கணும் அவங்க மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க
ம்
பெண்பாவ கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்காங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு மட்டு தனியா இருக்கறாங்க அப்பா மட்டும்
ம்
எதாவது சமச்சி ஏ நாந்தான் சமைச்சு சமைச்சு குடுத்துடுவே நேத்தவங்க சாம்பார் வச்சுட்டே அப்படின்னாங்க
ம் ம்
ஆ எ சாம்பார் இருக்கு சாம்பார் வச்சு சாப்படுறாங்களா இல்ல எதாவ சம்ச்சே குடுக்கணுமனு கேட்டுட்டு சமைக்கணு புலாவ் பண்ணலாம்னு பாத்தே முந்திரி பருப்பெல்லா இல்ல சரி அதா என்ன சமைக்கிறதுன்னு உட்க இருக்கு
அதெல்லா உங்க வயசானவங்க சாப்புடுவாங்களா
வேற அவங்களுக்கு சாம்பார் வச்சு நெறைய வச்சுட்டா வந்து எடுத்துருப்போன் சொன்னாங்க நே தே நேத்துல எந்து கூப்பிட்டு இருக்காங்க வந்து எடுத்துட்டுப்போ அவன வர சொல்லு அவங்க பையன வர சொல்லு சொல்லிட்டு இருக்காங்க இவங்கதா இன்னும் போகம அப்டிய வச்சிருக்காங்க ஏழுபட சாம்பார் இருக்குன்னாங்க மாம்னார் நல்லா சமப்பாங்க
மாமனாரே சமச்சுட்டாரா ஏ அப்பா நல்ல குடும்பங்க
நெஜமா எல்லாருமே நல்லா சமைப்பாங்க எங்க வீட்டுக்காரவங்க எங்க மாமனாரு எங் கொழுந்தனாரு எங்க நாத்தனார் எல்லாமே நல்லா சமைப்பாங்க
ம்
எனக்கு சமைக்கே தெரியாது நா மேரேஜ் பண்ண புதுசுல ந எனக்கு சமையல் சொல்லி குடுத்தது தே எங்க எங்க வீட்டுக்காரவங்களு என் நாத்தனாருந்தான் ஆ முட்டக்கோச பொரியலே எனக்கு பண்ண தெரியாது அதுவே சொல்லிக் குடுத்தது என் நாத்தனாரு
அது இருக்கிறதுலயே ரொம்ப ஆ
ஆ ஈஸியானா வேல அதத்தா சொல்லுவாங்க எ நாத்தனார் இப்பவு சொல்லி சொல்லுவாங்க இருக்றதுலயே அதுதா ஈஸியானான வேல ஆனா அதுவே நீங்க தெரியாமந்தீங்க ஏன்னா வீட்ல எனக்கு வேலையே கெடையாது எங்க வீட்டுல இந்த வேலைக்கு வேலை இது சமையலர பக்க போக்க வேலயே இல்ல எல்லா எங்க அம்மா எங்க அக்கா சமைஞ்சதுனால நா அந்த பக்கம் போமாட்டே இங்க மேரேஜ் ஆனதுக் கப்புற நா தா எல்லா சமைக்கிற மாரி இருந்ததுனால எல்லாத்தையு கத்துக்குற மாதிரி இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஓடுது சமையலு
எங்கம்மா நாளைக்கு நாலான்னைக்கு ஊருக்கு போதுபோல இருக்கு அதுக்குப்புற தா எனக்கு தெரியு
அ ஆ ஊருக்கு போறாங்களா
ம்
சேரி சேரி
அது பத்து பயஞ்சுதா என்னது புரியல
நம்பிகிட்டு இருந்துச்சு
நல்லா இருந்தது அது எப்பயுமே நெறைய காவடி எல்லா போடுவாங்க இந்த வருஷ அதெல்லா எதுவு இல்ல எல்லாருமே இந்த பால் கொடம் மாரி எடுத்து செலித்திட்டு போயிட்ருக்கோ இந்த காவடி தா ஹைலைட்டா இருக்கு
ஆஹ் ஆஹ்
நெறையா காவடி மயில் காவடி அழகு காவடி
ம்
தா ஹ நெறையா காவடி வரும் இந்த வருஷோ அதல்லா ரொம்ப அதிக செலாவாவுன்ட்டு பா பாலு கொடோ எடுத்துட்டு செலுத்திட்டு போயிடுது வல்லா நாங்களே போயி நா மா அது ப பழையங்குடி மாரியம்மன் கோயில்ன்னு சொல்லுவாங்க
மாரியம்மன் சமியா
மாரியம்மன் சாமி
சேர் செரி ஒ நீங்க என்ன வந்து நீங்க என்ன எப்டி காவடி எல்லா எடுத்தீங்களா எப்டி
காவடி நாங்கல்லா எடுக்கல மாமியார் இறந்திருக்காங்கல்ல அதனால கேடையாது ஆனா வருஷ காவடிங்கற றதுனால பசங்களுக்கு மட்டு பாலு செலுத்திட்டு வானு கையால பால கொண்டுபோயி செலுத்திட்டு வந்தோ
ஆஹ்ஹ் சேர் செரி
ஷ தொடங்கலானா மூணு வருஷத்துக்கப்படி தள்ளிடே போவும் அப்டின்னாங்க
சேரி செரி சேர் இட்லிக்கு மாவு ஊர வப்பீங்கல்ல
ஆமா பத்து மாசத்துக்கு மேல ஆயிட்டு என் மாமியார் இறந்து அதனால ஒன்னும் இதெல்லா கெடையாது சூதகம்லா இல்ல பண்ணலா அப்டின்னாங்க செரி நா போயி கட்டிட்டு வந்துட்டே
சேர் செரி அதா இட்லிக்கி உ மாவு ஊர வப்பீங்கல்லா எப்டி ஊர வப்பீங்க எப்டி அரப்
ஒரு படி அரிசிக்கி
ஹ்ஹே
நூறு எம் எல் உளுந்து
உம்
அது ஒரு டம்ளர் ஒண்ணு வச்சிருக்க அளவு டம்ளர் மாதிரி அது நூறு ல்ல நூறு பத்து ரூப இது மாதிரிதா ருக்கு அது மாரி போட்டுப்ப கொஞ்சம் வெந்தயம் போட்டுப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு நூறு உளுந்துனா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு வெந்தயம் போட்டுப்ப அவ்ளோதா பச்சரிசி போட்டுப்ப கொஞ்சோ படி அரிசி காப்படி பச்சரிசி நூறு உளுந் து
ஹ்ஹு நா வந்து ஒரு ஒரு நா டம்ளர்ட்ட படியில போட மாட்ட டம்ளர் கணக்குல தா போட்டுப்பே அரிசி இ
ம் ம்
அஹ் நாலு டம்ளர் அரிசி அதுக்கு குட்டி டம்ளர் ஒண்ணு உளுந்தள க வச்சிருக்கே அந்த குட்டிடம்ளரால உளுந்து கொஞ்சோ வெந்தயோ பச்சரிசி அப்படி களந்து
நீங்க ரேஷன் அரிசியெல்லா ஊரவெக்க மாட்டீங்ளா அதுக்கு தானே வாங்குவீங்க
நாலு மணா நேரத்துக்கு ஊர வப்பீங்ளா அரிசி
ஆமா ஆமா அரிசி நல்லா ஊர்னா தானே நல்லா இருக்குமாவு ல்லனா நல்லாவே இருக்காது
ஹ்ஹே நாலு மண் நேரத்துக்கு ஊற வப்பே ஊற வெச்சு நல்லா மையா அரப்பே
நா இட்லி மாவு எல்லாமே எப்பனா
அரச்சி வெச்சதுமே புளிச்சு போயிடுது வருங்களல்லே முன்னெல்லா அரச்சு வெச்சா எட்டு மண் நேரத்துக்கு அப்பறமும் எனக்கு புளிக்கே புடிக்காது நா நைட்டு புல்லா உ வச் க்கான காலைல தா புளிக்கு அப்டிஇல்லன்னா நடு நடுராத்திரிலதா ம் இப்பெல்லா பன்னெண்டு மணிக்கு அரைச்சி வச்சாலு சாய்ங்காலதுக்கே இட்லி ஊத்துற மாதிரி வந்துருது மாவு
நா ல்லா காலேல தா அரைப்பே விடிய காலேல அரைச்சி வச்சேன்னு வச்சுங்களே பகல்லயே இருக்குறதுனால எடுத்து வச்சிறதுக்கு ஈஸியா இருக்கு நமக்கு
ஆ அதுதா நா முன்னாடி நா அப்டிதாங்க பண்ணே நா அப்படிய நல்லா அரச்சி எடுத்துட்டு வந்துருவே ஒரு பன்னண் நல்லா ஊற வச்சா காலேல எஞ்சி போய் அரைக்கிற மாரி வச்சிப்பே ஆனா இப்ப பாருங்க நீங்க ஊற வச்சி பாருங்களே நீங்க பன்னெண்டு மணிக்கி அரச்சி வச்சாலு நைட்டுக்கு புளிச்சி போயிடுது நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கெல்லா புளிச்சி பொய்டுது மாவு நல்லா பொங்கி வந்துருது
அது அப்டியே இப்ப இப்ப காலேல நம்ப அரச்சி வக்கிறோன்னு வச்சுங்க நைட் இட்லி ஊத் ஊத்துனம்னா சூப்பரா இருக்கு இட்லி பொசுபொசுன்னு
ஆ சூப்பரா இருக்கு அந்த அந்த இதுலதா நானு வைக்கிறது ஆனா இப்போ ரொம்ப புளிச்சி போயி்டது அந்த வெயில் அந்த அளவுக்கு வெயில் அதனால புளிச்சி போயிடுது சீக்கிரமாவே என்னய வரச்சொன்னாக இன்னக்கி எத்தன மணி நேரோ
ரெண்டு மணி நேரத்துக்கு வெளில வப்பே ரெண்டு மணி நேரத்துக்கு அப்பறோ பாதி மாவு எடுத்து பிரிட்ஜ்ல வச்சிட்டு பாதி எடுத்து